ஹலோ
ம் வணக்கம்மா
ஆ வணக்கம்மா நல்ல இருக்கீங்களா
ஆங்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஹ் ம் நானு நல்லா இருக்கே
சரிங்ம்மா ஆ நல்லா இருக்காங்க
ம்
ஆ உங்க ஊர்ல பஸ் வசதி அதெல்லா நல்லா இருக்கா
ம் பஸ் எல்லா ஆ இருக்குதுங்க
இருக்குதா
ம் நல்லா டவுண் மாதிரி தா
ம் டைம் டு டைம் பஸ் எங்க போனாலு கெடைக்குமா இல்ல டைம் டு டைம்லா கெடை குமா வெயிட் பண்ணணுமா
வில்லேஜ்க்கு எல்லா ஒரு மணி நேரோ ஒன்றரை மணி நேரத்துல கிடைக்குதுங்க
ஆ
ஆனா எங்க ஊர்ல வந்து சந்தர்புரம் வந்து கொஞ்சோ பஸ் கிடைக்கிறது கஷ் டம் லேட்டா வரும் வில்லேஜ்க்கு
ம்
இப்போ நா இருக்கறது வந்து ஆமா இப்போ நா இருக்கற ஊர்ல வந்து இது ஆமா
அப்டிங்ளா
நா வந்து வில்லேஜ்லையு வாழ்ந்திருக்கறே
ம்
டவுன்லையு வாழ்ந்திருக்கிறே
ஆ உங்க அனுபவோ அங்க நல்லா இருந்துச்சா இங்க நல்லா இருந்துச்சா
வில்லேஜ்ஜா தா எனக்கு புடிக்கு ரொம்ப
ம்
அந்த அன்பவமே தனிதா
ம்
நடந்து போவோ நடந்துதா அதிகமா போவோ சந்தைக்கி எல்லாமே
ம்
வசதி கம்மி இருந்தாலு அத இயற்கையின் அழக ரசிச்சிட்டு போகவு வரவு எனக்கு ரொம்ப புடிக்கு அது மத்திரம்தா
அப்படிங்களா இப்ப டவுன்ல இருக்கோ இப்ப டவுன்ல இருக்கோ எப்படி இருக்கு
டவ்வுன்ல எல்லா வசதியு கெடைக்கிது
ஆ
இருந்தாலு வில்லேஜ விடயே இது கொஞ்சோ கஷ்டந்தா எனக்கு இது
இத விட அது உங்களுக்கு புடிச்சிருக்கு நல்லா
ஆமா
ம் ஆனா ஒரு ஏதாச்சு எமர்ஜென்சினா அவசரமனா அவளுக்கு பஸ் அது இது இருந்தா தானே கரெக்ட் டையத்துக்கு போக முடியு வர முடியு ஒரு ஆஸ் பசங்ளுகு ஒடம்பு சரியில ஏதாச்சு ஒரு பம்ஷனுகு போகணு இந்த மாதிரி இருந்தா நம்ப டவுன்ல இருந்தா டக்குன்னு பஸ் கெடைக்கு புடிச்சு போயிடுவோ அங்க ம் வில்லேஜ்ல இருந்து வரணுனா ரொம்பக் கஷ்டொல்ல
அது கொஞ்சோ கஷ்டந் தாங்க
ஆ அந்த மாதிரி நேரும் போது இப்ப நைட் டைம் ஏதாச்சு பசங்களுக்கு ஒடம்பு சரியில இல்ல நம்மளுக்கே எதாச்சு உடம்புக்கு முடியல அப்டி இருக்கும் போது வில்லேஜ்ல இருந்து போணுனா ரொம்ப கஷ்டம் தானே பஸ் வசதி இல்லனா
ஏமா தனி ஒரு ஆளு இப்போ டவுன்ல இருக்கிறதுனால
ம்
எதோ ஒன்னுனா நானே கூட நடந்து போய் சேந்துறே ஹாஸ்பட்ல
அ ஆ வில்லேஜ் இல்ல அந்த வசதி இல்ல அங்க இந்த மாதிரி வசதி அங்க கெடைக் க்காது
ஆமா ஒரு ஆறு கிலோ மீட்டர் அப்டி போனோனா
ம்
வண்டி இல்லன்னா பஸ்சு ஆட்டோதே ஏற்பாடு பண்ணு ஆட்டோ அந் நேரத்துக்கு வரமாட்டாங்க ஒரு நைட்டு பத்து மணிக்கு மேல ஹாஸ்பிட்டல் போனோனா என்ன பண்ண முடியு
அந்த வசதி கெடைக்காதங்க
ஆமா அது கஷ் நெறையவே கஷ்டோ அது
ம் அதே நம்ப அந்த டவுன்ல இருந்தா
ம்
நம்மளுக்கு ஏதாச்சு ஒண்ட்ருந்தா உடனே பஸ் ஏறி நாம்பலே தொணையே இல்லாம கூட நம்ப போயிட்டு வந்துட்லா எந்த ஒரு பய இல்லாம
ஆமா
போயிட்டு வந்துறோ
ஆமா ஆமா அந்த வசதி எல்லா இப் அந்தக் காலத்தில ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அத விட நாகரீகம் அதிகமாயிச்சு போக்குவரத்து நல்லா இருக்கு
ம் ஆட்டோ இதல்லா இருக்காதாங்க
ஆட்டோ எல்லா கெடைக்காதுங்க அதுக்கு ஊருக்கு ஒருத்தர் ஒரு சிலர் வாங்கி வச்சுன்னுக்கிறாங்க வில்லேஜ்ல
ம்
எதுக்காவது எம்ஜார் எமர்ஜென்சின்னா ஒரு ஆள் கூப்ட்டுக்கிட்டு போற மாரி
ம்
அந்த ஆளுக்கே ஒடம்பு சரியில்லன்னா என்ன பண்ண முடியு
ஆமா அப்போ ஒரு கஷ்ட
கஷ்டந்தா ஜனங்களுக்கு அப்பவு வில்லேஜ்னா ஒரு கஷ்ட இருக்குது இருக்குதா செய்யுது அப்பப்ப இப்ப கூட சிட்டின்னா ப்ரச்சன இல்ல வண்டி எடுத்துன்னு போயறாங்கல்ல நடந்தே கூட போயிடுறாங்க ம் ஹலோ ஆத்தறதுக்கு ஆத்தறத்துக்கு நடந்து போயிட்றாங்க
ஆமா
எல்லா எல்லா வசதியு டவுன்ல இருக்குற மாரி வில்லேஜில்ல வர்றதில்லதா
ம்
இருந்தாலு இயற்கை வந்து
அங்க இயற்கைய ரசிக்க முடியுது இங்க அது முடியல நம்மளால அது ஒரு கஷ்டோ
ஆமா
ஆமாங்க சரிங்க
அதனால அங்க இங்க விட அங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குது
ஆ
இப்போ ஓரளவுக்கு பரவால்ல அந்த காலத்
எல்லா இப்ப எல்லா இருசக்கர வாகன வாங்கிட்டாங்க எல்லா அதுல போயிட்றாங்க வராங்க பஸ்ஸே இந்த காலத்துல இப்ப பஸ் யாரு எதிர்பார்க்கிற மாரி இல்ல இல்லையா அந்த மாரி நாகரீக வந்துடுச்சு
வசதி வாய்ப்பு அதிகமா இருக்கறவங் போறாங்க இன்னைக்கு இருக்கறாங்க இல்லாதவங்க பஸ்ஸ எதிர்பார்த்து வாழ்றவங்க நெறைய பேர் இருக்காங்க
ம்
அவங்களுக்கெல்லா கொஞ்ச கஷ்ட அவ்ளோதா வண்டி இருக்கிறவங்க வசதியோட எடுத்துட்டு போயட்றாங்க
ம்
வண்டி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அதையு கஷ்டப்படுத்தி பாக்கணு அதுவு பணகஷ்ட மனகஷ்ட து நெறைய பேருக்கு இருக்குதா செய்து இப்பவு ஏன்னா வசதி வாய்ப்பு வந்து வெளி உலகத்துல ஓடி திரிஞ்சாலு கஷ்ட இருக்கிறவங்களுக்கு இருக்கதா செய்யுது பண வசதியோடு இருந்து அப்பவு ஒரு சில நேரத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க பட்டுட்டு தா இருக்கறாங்க
ம் இருந்தாலு முன் முன் போன காலத்த விட இப்போதைக்கு எல்லா மாறிட்டாங்க வில்லேஜ்ஜு டவுனுன்ற மாரி இல்ல எல்லாமே சமம் மாரியிருக்கு
ஆமாமா
ம்
அந்த காலத்துல ஒரு வேலைக்கு போயிட்டு வரணும்ன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போனுனா ஒருநாள் ஃபுல்லா ஆகுது
ஆ இப்ப டூ வீலர் எடுத்துக்கறாங்க ஒரு பத்து நிமிஷத்துல போயட்றாங்க ஆ போயட்றாங்க வந்துட்றாங்க காரு வீட்டு வீட்டுக்கு காரு
ம் இப்பல்லாம் பண்ணிட்டு போறாங்க அதிகமா ஜனத்தொக அதிகமானாலும்
ம்
பிள்ளைங்க கூடுதலா வளந்தாலு நாகரிகத்துன் பழையன் வந்து அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு போயிறாங்க அந்த நேரத்துக் போறாங்க பாத்துக்குறாங்க செக்கப் பண்ணிக்கிறாங்க முடிச்சுக்கிறாங்க வீடு வந்து சேர்றாங்க
சேர்ந்தர்றாங்க
ஆமா அந்த அளவுக்கு நாகரீகம் பெருகிருக்கு
ம் பஸ்சே எதிர்பார்க் பெங்கல்லா கொஞ்சோ கம்மி ஆயிட்டாங்க முந்தய காலக் கு இப்போதைக்கு பஸ்சு எதிர்பாக்குறது கம்மி ஆயிச்சு
கம்மி ஆயிச்சி கூடிய சீக்கர மா விரைவா சீக்கிரமா பணிகளை முடிக்கிற வேலையு சீக்கிரமா நடக்குது
ம்
அப்பல்லா ஒக்காந்துட்டு இருப்பாங்க ஒரு ஆள் முடியலனாக்குற இப்போ லேடிஸ் எல்லா வண்டி ஓட்றாங்க
ஆமா லேடிசே வண்டி எடுத்துக்குறாங்க அவுங்க அவுங்க வேலைய அவங்கவுங்களே பாத்
முன்னேற்றம் ஓரளவுக்கு வளர்ந்திருக்குது அதுதான் சொல்ணு நம்ம பேசணுன்னா
ஆமா
பெண்கள் வந்
கரெக்டா சரியா சொன்னீங்க
பழைய மாதிரி இல்லாம ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்
எங்கள் வீட்டுக்குள்ளவே அடைச்சி இருக்காம இருக்கற மாரி இல்லாம அவுங் ள்ளயே எல்லாத்துக்கு போயிட்டு வர மாரி ஆய் ருச்சு இந்த காலோம் ஆண்களை எதிர்பார்க் குற மாரி இல்லாம ஆயிச்சி
அதுனால் தான் கொஞ்சோ கஷ்டங்கள்
ஆ அந்த அளவுக்கு மாறிருச்சு நம்ம இது இப்ப
பலன் அதிகம் கஷ்டங்கள் ம் குறைவு இல்லன்னா ஆம்பல கையே பாத்துட்டுருந்தா ரொம்ப கஷ்டோ
ஆமாங்க
வரிங்
சரிம்மா டைம்
ம்
இன்னு ரெண்டு நிம் அப்பறமா ஹலோ
ஆ சொல்லுங்கமா சொல்லுங்
நீங்க பசங்கல்லா ஸ்கூல் போறாங்க வறாங்க உங்க வண்டி உங்குள்து வண்டி இருக்குதுங்களா
ஆமா வண்டில தா கொண்டு போய் விடுவோ இங்க லோக்கல் தா ஒரு கிலோமீட்ரு அவ்ள கூட வர கம்மியாதான் இருக்கும் வண்டியில கொண்டு போய் விடுவாங்க ஈவ்னிங் டைம் கெடச்சா போயிட்டு கூட்டிட்டு வருவாரு அவுங்க அப்பா இல்லன்னா நடந்தே வந்துருவான் பசங்களோட சேர்ந்துட்டு நடந்தே வந்துடுவா அவன்
ம்
சாய்ந்த்ரோ காலையில வண்டியில கொண்டு போய் விட்டுடுவோ
ம் ஹூ
அவுங்க அப்பா ஏதாச்சு வேலையா இருந்தாங்கன்னா அவன் என் சாயந்திரோ பசங்ளோட பேசிட்டு நடந் தே வந்துடுவாங்க கொஞ்சோ கிட்ட தா லோக்கல்ல தா போட்டுருக்கோ
ம் ம்
அது ஒன்னு பஸ்ஸே எதிர்பார்க்கற மாரி இல்ல சின்ன கொழந்தைங்கல இருக்கும் போது பஸ் போட்ருந்தோ பஸ் பீஸ் கட்டி தா
ம்
இப்ப வளந்து வளர்றதுக்குள்ள எதுக்கு இவுங்கள கிட்ட பஸ் பஸ்ஸுக்கு பணம் கட்டணு ஆன்ட்டு அவுங்ள போயிட்டு அவுங்ளே வர்ற மாரி ஆயிட்டாங்க இப்போதிக்கி ம் அந்த மாதிரி போயிட்டு இரு க்காங்க அது ஒரு ரொம்ப லாங் இல்ல டிஸ்டன்ஸ் கம்மிதா
ம் ம்
அதனால கொஞ்ச பரவால்ல
சரி சரி நல்லது
ம் ம் எங்க பொண்ணு படிக்கும் போதெல்லா வண்டியில கொண்டு போய் விட்டு வண்டியிலே தா கூட்டிட்டு வருவோ
ம் ஹூ
ம் அவ்ள தனியால்லா விட மாட்டோ நடந்து வர்றதுக்கு
ம் ஹூ
பையன்றதுனால அவனே வந்தர்றா இப்போதிக்கி பய இல்லாம கொஞ்சோ அவனே வந்துர்றா பசங்ளோட சேர்ந்து
செரி செரி அப்போ ஹெல்தி ஃபுட் எல்லா தருவீங்ளா ம் ஹூ
தருவோ தரு
நடக்கறதுனால அவுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்ள என்னமோ
இல்ல விளையாடுற மாதிரி அவுங்க வாக்கிங்க என்ன ஒ வாக்கிங் வர்ற மாரி நல்லா வந்துருவாங்க கிட்டதா
விளையாடு காலோ விளையாட்டு விளையாட்டுக் விடுவீங்ளா
ஆ விளையாடுவான் வந்ததுமே ஃப்ரஸ் அப் ஆயிட்டு போயிட்டு கொஞ்ச நேர ஏதாச் சி ஸ்நாக்ஸ் ஏதாச்சு சாப்புட்டு
ம்
விளையாடிட்டு கொஞ்ச நேர விளையாடிட்டு வந்துதா அதுக்கப்பறமா ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க
பசங்ளோடு சேருவாங்க சேர்றாங்க அதிகமாக
ஆமா பசங்களோட தா சேர்ந்து வெளையாடு வாங்க போயிட்டு
விளையாட்டுல எல்லா நல்லா ஆர்வம் காட்றாங்ளா பசங்க
ஆ
ரெண்டு பேருமே வா ம் சேர்மா